ஹலோ எப்டி இருக்க நல்லாருக்கியா
அ நல்லா இருக்க அண்ணன் நீங்க எப்டி இருக்கீங்க அண்ணன்
நல்லாருக்கே அதா உங்க ஊரு திருவிழா பத்தி பேசி முடிச்சுட் வச்டே
ஆமாண அதா திருப்பி திருப்பி கண்ட்னியூ பண்லாமே
அதா செரி எங்க ஊர் திருலா பத்தியு தெரிஞ்சிக்க வேணாமா இப்ப எனக்கு தொளாட்டி தூக்கமே வராது ம்
எனக்கு கேக்லன்னா தூக்கொ வராது அ சொல்லுங்க அண்ண
ஆ பூத்தட்டுலந்து ஆரம்பிப்பாய்ங்க பூத்தட்டுன் ஃபஸ்ட்டு வைப்பாய்ங்க எல்லா ஏரியாலருந்து எல்லா ஏரியாலந்தும் பூ வந்து மக்கள் வந்து தட்டு தட்டா பூ வாங்கி கொண்டு போய் சாமிட்ட போடுவாங்க அதா மொத நாள் ஸ்டார்ட் ஆகு திருவிழா
அ திருவிழா எத்தன் நாள்ண மொத்தொ நடக்கு
மொத்தோ மண்டகப்படி மட்டு ஓ ன்ட்ர மாசத்துக்கு நடக்கு மண்டகப்படி மாசி பங்குனி ரெண்டு மாசத்துலியுமே வந்துரு மண்டகப்படி ஓ ஆ ரெண்டு மாசம்னா திருவிழா காப்பு கட்றது பால் கொடம்லா டக்குனு முடிஞ்சிரு ஆ அது வந்து மூணு வாரத்த முடிஞ்சு மூணு வார திருவிழா ல முடிஞ்சுரு அந்த அது ரெண்டு மாசோ என்னனா அந்த ஒவ்வொரு கேஸ்ட்டா இருப்பாங்ல அவுங்க ஃபுல்லா அவ மண்டகப்படி நடத்துவாக
ம்
அவுக மண்டகப்படி வரு அந்தந்த மண்டகபடில போய் சாமிக்கு பூஜ பண்ணுவாக அர்ச்சன பண்ணுவாக எல்லா பண்ணுவாக இங்க ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவாய்ங்க ஃபஸ்ட்டு பூத்தட்ல ஆரம்பிப்பாக பூத்தட்டு முடிஞ் பதினாலாவது நாளு ரெண்டு வாரம் அடிச்சு ஆ காப்பு கட்டிருவாங்க சாமிக்கு சாகாமிக பொட்டற அன்னைக்கி எல்லாருக்குமே காப்பா மக்களுக்கு கட்டிப்பாக காப்பா கட்டி முடிச்சுட்டு அண்ணையிலருந்து திருவிழா சாட்டாயிரு ப்புகட்ன சாமிக்கு இது மஞ்சள் வச்சு கட்டுவாங்கல்ல அந்த திருவிழாவுக்கா எல்லா கோயிலுக்கு கட்டுவாங்கல்ல அ காப்பு மஞ்சள் வச்சு கட்டுவாக கட்டிட்டு பஸ்ட்டு சாமி கெட்டுவாக மூணு மணிக்கே கணமதி பூஜையெல்லாமே நடக்கு மூணு மணிக்கு எங்னா போயிருவோ ஜாலியா கணபதி மூ மூ நடக்கு எல்லாமே பண்ணிட்டு சாமிக் காப்பு கட்டுபோது பயங்கரமா எல்லாரு கைத்தட்டி இது பண்ணுவாக அரவாரம் பண்ணுவாங்க எல்லா பகட்டு பாத்தீன்னா எல்லாரு சாமி வந்துரு சாமி வந்து பயங்ரமா ஆடுவாங்க எல்லாரு முச்ச கையோட காப்பு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க காப்பு கட்டோனா அன்னைலிருந்து திருவிழா சாட் ஆயிரு டெய்லி கும்மி நடக்கு ஆ அது வந்து பச்சு ஆமா ஆமா உம்மி கொட்டுவாக
ஆ இப்ப நைட்டா இல்ல பகல்லயாண்ணா
நைட்டு தா நைட்டு பத்து மணிக்கு தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாய்ட்டு ஒரு மணிவரயு கும்மி நடக்கு உம் ஒரு மணிவர கும்மி நடத்துவாக இவ எப் முன்னாடி இப்ப எப்டி நடந்துச்சதுன்னா கும்மி வந்து சின்ன ஒரு வட்டமா ஒரு பதினஞ்சுபேது அடிச்சாக இப்ப என்ன ஆய்ரிச்சுன்னா எல்லா ஏரியாலயு வந்து கும்மி அடிக்கிறீன்னு சொல்லிட்டு வந்து இல்லாதனால என்ன ஆயிருச்சு கோயில சுத்தி கும்மி வந்துருச்சுச்சு ஆச்சு புல்லா சுத்தி நிக்க ஆரம்பிச்சுட்டாக சுத்தி ஒரு பெரிய ரவுண்டு வந்துரு சுத்தி அவ்ளோ பெரிய கும்மி அடிப்பாக
சாப்டியா
அத விட என்ன பண்ணிடாக கும்மி கும்மிய நடத்தாம பாட்டு பாடுறவங்களையு கூட்டு வந்து சாமி பாட்ட பாட விட்டு சாமி பாட்லேயே கும்மிய அந்த கும்மி பாட்லேயே நல்லா பே பேமஸ்சா இருக்கு அவுக பாடுவால பாடகர் இருப்பாகள அவ்ளோ கொண்டுவந்து பாட வச்சாக
இருப்ப
வாடா வச்சு கும்மி நடத்தி இருந்த எப் ட கும்மி நடக்கு அந்த காப்பு கட்டுமே ஸ்டார்டிங்லே எட்டு நாள் தொடர்ந்து கும்மி எட்டாநாளு அந்தந்த ஊர்ல இருந்து மொளப்பாரி போகு மொளப்பாரி எல்லாமே கிளம்பி போய்
மொளப்பாரினா வந்து இந்த விதை போட்டு மொளைக்க வைப்பாங்களே அதுவாண்ணே இல்ல வந்து இந்த எங்க ஊருங்களே எல்லா வந்து பாலையே தூக்குவாங்க
ஆமா பாலத்துக்கு போக அது அன்னைக்கு அந்த அவ்வோ போட்டோவு மட்டு பெரும்பாலு காப்பு கட்டின எல்லாருமே நம்ம மொளக் கட்ன பயிரு இருந்தல்லா சேர்த்துக்க மாட்டக வீட்ல
ஆ
சாமிக்கு இது பண்ணதுனால இது மொளப்பாரி
யார் ஜா ஆப் பண்ணி போட்யிர்கது லைட்ட ஆப்
எட்டு நாளு அப்றோ திருவிழா நடக்கு திருவிழா எட்டநாள் முடிஞ்சோனா எட்டாநாள் என்னன்னா அந்த பூ மீதி திருவாகல்ல தீ மதிப்பாகல்ல அந்த தீ மீதி திருவிழா நடக்கு தீ மீதி முடிச்சு பால்கொட எல்லாமே அன்னைக்கு முடிச்சு அன்னைக்கு சாந்தரமே மொளப்பாரிய கொண்டு போய் இதுல கொட்டிருவாக குளத்துல குளத்துல கொட் டி அன்னையோட திருவிளா முடிஞ்சிடு ஆனா அந் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நாட்டுப்புற பாடல் இது எல்லாமே கரகாட்டோ எல்லாமே அத நாற்பத்எட்டு நாளு ரெண்டு மாசத்துலயுமே திருவிழா நடக்குற வரையு நடக்கு இப்பதா என்ன பண்ணிட்டாங்கலாங்க சோ நம்ம மாவட்டத்துக்கு இது கிடையாது சொல்லிட்டு நீ பாதி வச்சு நடக்குது எல்லாமே நடக்கும் பத்து மணியோட முடிஞ்சுறோ பத்து மணிக்கு மேல் நடத்தக்கூடாதுட்டாங்க
செரி செரி ரைட்ஸ்
உண்மையிலுமே நேத்து போ போன வருஷ பிரச்சனை ஆயிருச்சு பிரச்சினையாயி கும்மிய நடத்த கூடாதுன்னு போலீஸ் ம் ப பசங்கெலா பொம்பள புள்ளகெளா இது பண்ணி கும்மி எது ச்சில சண்ட வந்துருச்சு
இல்ல ஆடல் பாடல்லதா அந்த மாரி பிரச்சனை இருந்துச்சு கும்மி கொட்றதுல்லயுமா பிரச்சன
இதுல கும்மிமே அப்படிதான் நடந்துச்சு அ ஏன்னா ஆம்பளை தனியா பொம்பளை தனியா கும்மி கொட்டிட்டு இருந்துச்சு இப்ப என்ன ஆயிச்சுன்னா எல்லா ஒன்னா கும்மி கொட்ட ஆரம்பச்சிச்சுகலா பிரச்சன ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆ அடிச்சு புடிச்சுன் ஆடிட்டாய்ங்க அடி ச்சு புடிச்சுன் ஆனே போலீஸ் வந்து கும்மிய நீங்க நடத்தகூடாதுனு சொல்லிட்டாய்ங்க ஒரேடியா நடத்த கூடாதுன்னா சாமிட்ட உத்தரவு கேட்டு நாங்க பண்ணிக்கிறோ அப்படின் சொல்லி சாமிகிட்ட உத்தரவு கேட்டாய்ங்க சாமியு நடத்த கூடாதுன்னு சொல்லிடுச்சு மறுபடியு உத்தரவு கேட்டாய்ங்க மூணு தடவ கேக்கோணுனு மூணு தடவையு மூணு தட வைமே ஒரு தடவ கூட நடத்த கூடாதுனு வந்துச்சு அதோட கும்மி ஆமா மூணு தடவையு ஒரேதா வந்துச்சு
வேண்டா வேண்டான்னு வந்துருச்சு
ஏன்னா தண்ணிய போட்டுக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாய்ங்க அதனால அப்டி நிப்பாட்டி இப்ப என்ன பண்ணிட்டாங்கனா
அது அங்க இருக்க பெரிய மனுஷ வந்து ஆம்பளயாளுக வேண்டா லேடிஸ் மட்டு பண்ணலா அப்டின்னு சொல்லிருக்கலாம்லனே
அது சொன்னா கேக்க மாட்டன்ட்டாங்க ஏனா க கூட்டத்த கட்டுப்படுத்த முடில திருவிழா க்கு வர்ற கூட்டோ அப்த விட அதிகமா நைட்டு கும்மி கொட்ட வர ஆரம்பிச்டாய்ங்க பசங்களு புள்ளைகளு பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சுக அவுன்க கட்டுப்படுத்த முடில எத்தன பேரு கோயிலாளல ல ஒரு நூறு பேர் இருந்தனா கும்மி கூட்டத்துக்கு எப்டி பாத்தாலு ரெண்டாய்ற மூவாயிர பேர் வந்துட்டாய்ங் அந்த மாரி வந்துட்டாய்ங் ஊட்ட மூச்சே விட முடியாத அளவுக்கு உச்சோ வந்துருச்சு அதனால சமாளிக்க முடில அப்றோ ஏரியா விட்டு ஏரியா வந்து வராங்கன்னு பிரச்சன இந்த மாரி பிரச்சன வந்துருச்சு அ அடிபுடி சண்ட இந்த மாரி நெறயா வந்துருச்சு
பலசல வூட்டு போனா அடிக்கா இருத்தது உம்
அதனாள என்ன பண்ணிட்டாங்ஞ கும்மிய நிப்பாட்டி போட்டாங்க இப்ப நாலு பேர் அஞ்சு பேர் பெரிய மனுஷனா வச்சு மட்டு கும்மிய கொட்டிக்கறாங்க
சேரி சேர் இப்பல்லா கோயிலல்லா வந்து பிரச்சன பண்றாங்க பாரு எப்ப பாத்தாலு என்னன்னே இப்டி பண்றா
ஏ இப்ப எங் எங்க ஊர்ல உள்ள திருளா
திருவிழா இந்த செத்த வீடு இதுல புல்லாவே குடிச்புட்டு பிரச் சன பண்றாங்க என்ன
அதா தண்ணிய போட்டுதா பிரச்சன வரு தண்ணி இல்லாட்டி இந்த பிரச்சன தண்ணிய
காய்மா சாப் ம்
எவ்வள நல்லவனா இருந்தாலு தண்ணிய போட்டோனா
எங்கண்ண தூங்றாரு ஆ சத்தம் போட்டு விட்ட எதுவாருந் நார்மல் ஸ்ரெயிட்டா சொல்லுங்க இல்ல எப்டியோ எப்டிதா பிரச்சன
என்ன பண்றது திருவிழாநாளே நம்ம ஆளுக ஜாலிய ஆய்றாங்க ஹலோ கேக்குதா ஆ ஹலோ
கேக்கலையா அண்ணே கேக்குதா இப்ப எங்க ஊர்ல செவ்வா செவ்வா நடந்துச்சுல்ல அதுல எல்லா எங்க ஊர் செவ்வால வான வேடிக்க பயங்கரமா இருந்துச்சுனே இந்த வருஷோ இந்த வருஷோ எதிர்பாக்க முடியாத அளவுக்கு வான வேடிக்கைன்னா
உம் உம்
யா
என்னல எடைல ஏதாவது கேக்கல
கிட்ட தட்ட ஒர் ரெண்டு மணிநேரோ வான வேடிக்க வுட்டுருக்காங்க விடாம
அப்டியா ஆமா இங்கதானே வான வேடிக்க தயாரிக்க இடமே இருக் செப்பனாடி
அதுதா வெடிச்சு அதுல பிரச்சனயாயி அந்த ஃபேமிலியே எல்லாருமே எறந்து போய் ரியாது
இப்ப தயாரிக்கிறது இல்லயாயிப்போ
ஆஹ் மூடிட்டாங்க அதுவ
அது பேமஸானு சொல்லுவாலே பேமஸ்ஷூ
ஆஹ் ரொம்ப ஃபேமஸு இங்கதா எல்லாத்துக்கு நல்லதுக்கு சரி கெட்டதுக்கு சரி இங்கிருந்து தான் வாங்கிட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த சர்ரவ்ண்டிங் ஃபுல்லாவே இப்ப அந்த இது வெடுச் வச்சதுலந்து அதுல ஒரு எட்டு ஆஹ் ஆறு எட்டு பேரு எறந்து போயிட்டாங்கன்னே இதுல
அப்படியா இப்ப கூட மறு எடையில இப்பே எங்கயோ வாணவேடிக்கை தயாரிக்கெடத்துல எங்கயோ ப மறுபடி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னு போட்டிருந்தானேஅஞ்சு போட்டுருந்தாங்க சிவகாசி நெனக்கிறன் சிவகாசி பக்கட்டு
சிவகாசிலதான் எப்போதுமே நடக்குமே எதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துட்டு தானே இருக்
இங்க அவங்க சொன்னாங்க இந்த மாரி நடந்துச்சு அப்டினு சொன்னாங்க
ம்
ஆஹ் அத உள்ள நஷ்ட ஈடு நல்லா கொடுக்கணும் இல்லன்னா அவ்ளோ இன்சூரன்ஸ் பண்ணி அவ்வல்லாம் வச்சிக்கிணும் நல்லா பாதுகாப் ப வச்சிகனும் அவங்க ஏன்னா குடும்பத்துக்கு வந்து நல்லா செட்லாகற மாரி பண்ணிறனும் ஏன்னா ஒன்னா
ஆஹ் ஆஹ்
என்ன வேணும் ஒன் தங்கச்சி
இங்கே தானே அது எல்லாம் புள்ளையில மேய்ச்சுட்டு இருக்கு இப்பதான் எல்லாத்துக்கு ஒன்னு ஒன்னா அடைய போடுதுவதான்
அப்படியா
உம் சாப்பிட்டுட்டு அடைய போடும் ஆஹ்
ம் தூ தூக்கம் பத்து மணி ஆனாலே தூங்கிருவங்கிறியோ
இப்ப எங்க இந்த ஸ்கூல்லு விட்டதுல இருந்து
ஆஹ்
ஆஹ் ஸ்கூலு விட்டதுல இருந்து இந்தப்ப ஒரு பையன் பேசுறான்னு சொன்னேனல்ல அந்த பையன் எனக்கு மெசேஜ் போட்டே இருக்காப்ல
என்ன சொல்றாப்ல
ம்ம்ம்ம்
என்ன சொல்றாப்பல கால் பண்ண சொன்னாப்பலையா
ஆஹ் ஆமாண்ணே அப்புறம் சொல்ணே
ம் சொல்லு என்னா இங்க இங்க ம் அம்மா அம்மா வீட்டுலதான் இருக்கியா
ஆ இல்லன்னே தங்கச்சி வீட்டுல உட்காந்துருக்கேன் தங்கச்சி வீட்டுல வந்து சாயங்காலம் இப்படி உட்காந்துருக்குது உக்காந்துட்டு ஆ செல்ல நாட்டுக்குறல்ல தான ஆ தோ நா கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரத்துல கூப் ரே சந்தர பெரியமாட்ட குடுன்னு சொன்னா ம் பெரியம்மாட்டு இருந்து அது வா அத்தா வாங்கிட்டு ரூமுக்குள்ள தா போச்சு ஆ பாத்த மத்தியானம் கூட